ஓ
சொல்லுங்க
கேக்குதாப்பா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஓகே ஃபைன்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஒன்னு இல்ல சும்மாதா
சும்மா தானா ஓகே ஓகே இல்லப்பா இன்னு லேட் ஆகு
ம்
நீங்க ஆ மதியம் முடிஞ்சுது மதியம் சாப்படுறதுக்கே நாலு மணி ஆயிடுச்சு கொஞ்சோ ஆஸ் பிட்டல் வேலையா இருக்கேன்னா
ஓகே
அதனால சாப்பட லேட் ஆயிடுச்சு அங்க என்னா ஸ்பெஷலு
இங்க ஒன்னு இல்ல சாம்பார்
ஓகே ஓகே
சாம்பார் அண்ட் பொரியல் மட்டுந்தா
புரியல
சாம்பார் கீர பொரியல்
ஆ ஆ
ம்
ஓகே ஓகே வீட்டுல‌ எல்லா சௌக்கியமா ஹலோ
இதா
கேக்குதா எதுவு நெட்ஒர்க் ப்ராப்ளமா
இல்லையே எதுனாலு கேக்குது கிளியரா உங்களுக்கு கேக்கலையா
ஆ எனக்கு கேக்குது கேக்குது
ஆ இப்ப என்ன சாப்பிட்டீங்க
புரியல இப்பவ
இருந்தது
இப்ப சாப்பிடல எதுவு லேட் ஆகு
இல்ல மதியம் என்ன சாப்பிட்டீங்க லஞ்ச்
மதியம் சாப்பிட ஃபோரோ கிளாக் ஆயிடுச்சு மதிய என்ன சாப்பிட்டே சாப்பாடு தா மில்ஸ்
ம் ஹோட்டலா
ஆ ஆ இங்கே ஹாஸ்பிட்டல் கேன்டீன்ல
ஓகே ஓகே
ஓகே தா ஃபுட் அவ்வளோ ஒன்னுசொல்ற அளவுக்கு கொண்ணு இல்ல ஓகே ஆனா
ஓகே அப்ப நைட்டுக்கு
நைட்டுக்கு என்னன்னு ஒன்னு புரியல வீட்டுக்கு இன்னு போகல வீட்டுக்கு போகல லேட் லேட்டாகு போ போதுதா சாப்பிட்டு போனு இன்னைக்கு டின்னர் வெளியே தா
இன் இப்ப ஹோட்டல்லா இன்னாகி
ஆமா இன்னைக்கு புல்ல ஹோட்டல்லயே போயிடுச்சு
நாளைக்கு சண்டே ஆச்சு என்ன ஸ்பெஷல் நாளைக்குக்கு
நாளைக்கு சண்டே நாளைக்கு கொஞ்சோ வெளியே போக வேண்டியது இருக்கு
எங்க போவிங்க
நாளைக்கு ஒரு வாடகை இருக்கு அதனால கஸ்டமர் கூப்பிட்டு கொஞ்சோ போகணு
ஓகே ஓகே என்ன இருக்கு புரியல
வாடகை வாடகை இருக்கு கஸ்டமர் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போனூ
ஓகே ஓகே
ஆஹ ஊட்டி வரைக்கு போனு
ஓகே ஓகே நீ எங்கே இருங்க இங்க
புரியல
நீங்க எங்க இருக்கேங்க ஏந்த ஏரியா பேரு ஊரு
நா கோயம்புத்தூர்ல இருக்கே
கோயம்புத்தூரா ஓகே ஓகே அங்க கூலிங்கா இருக்கா இப்படி இப்ப மழையா
ஆஹ் மழை பெஞ்சுட்டு இருக்கு இன்னேக்கு ஃபுல்லாக விட்டுவிட்டு மழை பெஞ்சுது
ஆஹ்
அப்டியே போயிட்டு இருக்கு கிளைமேட் டெய்லியு மழை வந்துருது எப்படியோ ஒரு டைம் ஆவது
ஆஹ நல்லா இருக்கும்ல்ல கிளைமேட் உங்களுக்கு அப்போ
ம் கிளைமேட் கொஞ்சோ டல்லா நல்லா இருக்கு வெயில் இல்ல
ஆஹ்
அதனால நல்லா நல்லா இருக்கு
சேரிங்கா சேரிங்க
உங்க ஊருல்ல எப்படி இருக்குது கிளைமேட்
இங்கேயு அப்படிதா அப்ப அப்ப மழ இருக்குது அப்ப அப்ப வேயில் இருக்குது
ஆஹஹ
இன்னைக்க எல்லா சும்மா தூறல் மாதிரி போட்டுட்டே இருக்கு
அ
நாளைக்கு காலையில பாத்தா பஃபுல்லா வெயில் அடிக்கு
ம்
ம்
இங்கேயு அப்டிதா இருக்கு இங்கே வந்து காலையிலியே மழதா நைட் ஃபுல்லா சாரலா இருக்கு காலையில எந்திரிச்சு பாத்தாலு சாரலா இருக்கு
அ
ரெண்டு நாள் ரொம்பவே டல்லா இருக்கு க்ளைமேட் வெயில இல்ல ஓகேதா வெயில்லு வந்தாலு தாங்க முடியாதுக்கு
ஊட்டிக்கு அப்பப்ப போவீங்ளாங்க டூரிஸ்ட்டு ப்ளேஸ்க்கு
அ
இது பக்கத்துலதா
பக்கத்துலதா
ம்
அது இல்லாமே எனக்கு நேட்டிவ் அங்கதா இருக்கு
பேட்டில் எவ்ளோவருது ஆ ஒரு ரெண்டு வாட்டி வந்ருக்க நெனைக்குற ஊட்டிக்கு
அப்டியா ஓகே ஓகே
நா வந்தது வந்து ஜனவரியில ஒரிடு வந்ருக்கே
அ
ம் அப்பதா மே மாசத்துல வந்ருக்க
ம்
நல்லா இருக்கும் மே உங்ளுக்கு அங்கேய இருக்கர்தால அவ்ளோவா அந்த ஸ்பெஷல்
அக்கா ங்க அங்க ஆமா அங்கேயே இருக்கனால ஒன்னு தெரிஞ்சுக்ல
ம்
பழகிர்ச்சு
நீங்க அங்கயே இருக்றதால அதோட ஃஸ்பெஷல் தெரிய மாட்டேங்குது
ஸ்பெஷல் தெரியு ரொம்போ என்ன சொல்றது பாத்துட்டே இருக்கற்னால அவரு போரு அவ்ளோதா
அ பக்கத்துலயே இருந்தா அரும தெரியாது சொல்லுவாங்ள அந்த மாரி
ஆமா அது புதுசா வரவங்ளுக்கு தெரியு இருந்தாலு எப்பவுமே பெஸ்ட்தா சொந்த ஊர் பெஸ்ட் தானே இருக்கு எல்லாருக்கு
ஆமா ஆமா
நால்லா நல்ல அட்வேஞ்சர் பண்ணுவே ஊர சுத்துவே டிராவல்ஸ் லைன்ல இருக்ற்னால அ ஆமா ட்ராவல்ஸ் வச்ருக்கோ
சேரி சேரி
அதனால உலகம் சுற்றும் வாலிபன் மாரி அப்டியே பொய்கிட்டே இருக்க வேண்டியதா
அ உங்க லைஃப்பு கொஞ்சோ இதுதா
என்ன பண்றது
இல்ல அவுங்க தூங்கிட்ருக்கு போதே நீங்க மட்டு முழிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க நீங்க மட்டு தனியாருப்பீங்க
நம்ம உண்டு பாட்டு உண்டுன்னு பாட்டு இல்லாத வண்டிக்காரணு இல்ல பாட்டு தா தொண நம்மளுக்கு
ம்
நைட்டுக்கு என்ன சமையல்லு
இன்னைக்கி வந்து பூரி தக்காளி தொக்கு செய்யிறமாரி இருக்கு இன்னு முடிவு பண்ணல
பண்ணியாச்சா
இல்ல இன்னு கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ண பிறகுதா
ஓகே ஓகே
கன்ஃபார்ம் பண்ண பெறகுதா பண்ண முடியு
ம்
நீங்க அங்கது ஆ
வீட்ல நம்ம ஒண்ணு முடிவு பண்ணா அது எல்லாருக்கு ஒண்ணு வேணுன்னு சொல்லுவாங்க
ஆமாமா அதேதா எனக்கு இது வேண்டா எனக்கு இது வேணு இப்ப பூரி ஓகேண்வாங்க அதுக்கு இதுக்கு இந்த சைட் டிஷ் வேனா அந்த சைட்டிஷ் நல்லாருக்கு ஆ இப்போ நாளைக்கி வேற சண்டேவா சண்டேல கன்ஃபார்ம் நான்வெஜ் இது செய்யணு
ஆமா
ஆ இது இப்ப வேற செஞ்சு நா இன்னக்கி வேற செஞ்சு நாங்க தா கஷ்டப்படணு
ஐயோ அது வேணா ஒத்துக்கலாங்க அது வேணா கண்டிப்பா அக்ரி பண்ணிக்கலா நானு வீட்டு வேலலா செய்யிறே
ம்
எல்லா வேலையு நானு ஒய்ஃப்க்கு செஞ்சு குடுப்பே ஆ அப்பதா தெரியுது எந்தந்த வேல என்னன்ன கஷ்டோனு
ஆ செஞ்சாதா தெரியு எதுவுமே
அ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவே நானு வீட்ல இருந்தேன்னா வீட்ல இருக்குற நாள் பூரா
ம்
ஆ அதா சப்போர்ட் பண்ணுவே
ஓகே ஓகே வீடலருந்தா செஞ்சு தரலங்க தப்பில்ல ம் நீங்க அங்கது பிளாக் தெண்டர்ல்லா போயிருக்கீங்களா
ம் பிளாக் தெண்டர் எங்களுக்கு பக்கோதான
அதா அதா
அதெல்லா சும்மா வயக்காட்டுக்கு போற மாரி
இப்போ எவ்ளோ அங்க டிக்கெட் ப்ரைஸு
இப்போ தௌசண்ட் பக்கோ வந்துருச்சு ஒரு ஆளுக்கு
தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருக்குமா
புரியல
தௌசண்ட் த்ரீ ஹண்றட் இருக்குல்ல
ம் தௌசன் பக்கோ வந்துருச்சு
ஓகே ஓகே அ நா வந்து எப்படியோ ஒரு ஐஞ்சாறு வருஷோ இருக்கு அதுக்கு முன்னாடி வந்தது
ம்
ஆ அதுக்கப்புறோ வரக்கனுமுத்தா வந்தாலு அந்த பிளாக் தெண்ட்டர்ஷே போக முடிய மாட்டது அதா ஊட்டியை மட்டு பாத்துட்டு வர வேண்டியதாருக்குது ம் நீங்க எந்த ஊர்லா போயிருக்கீங்க
நா எல்லா ஊருக்கு போயிருக்கோங்க
தமிழ்நாடு ஃபுல்லா
தமிழ்நாடு ஃபுல்லா தமிழ்நாட்டு தாண்டியு போயிருக்க மும்பை மகாராஷ்டிரா பூனே
ஓ ஓகே ஓகே
அப்றோ இந்த பக்கோ ட்ரிவேண்ரம் கொச்சின் ட்ரிவேண்டரம் அத தாண்டி கேளிக்கட்டு இந்த பக் கோ மைசூருக்கு மேல அப்டி போன கேரளா பார்டர்
ம்
அப்டே போய்ருக்கோ இப்போ எங்கியு இல்ல இப்போ லாங் ஆ இப்போ லாங்க் எல்லா போறதுல்ல மேரேஜுக்கு முன்னாடி எல்லா ஊர் சுத்திட்டு இருந்தோ இப்ப போ முடியாதுல்ல
ஆமா ஆமா
இப்ப வந்து ஐ டி கம்பெனிக்கு தா கேப் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோ
ம் ம் சரி
அதனால காலை டியூட்டி போனோனா நைட்டு வீட்டுக்கு வந்துருவோ வீக் கென் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ அப்போ வேற எதா வாடக வந்தா ஓட்டிட்டு வெளியூர் போய்ட்டு வந்துட்டு இருப்போ அவ்ளதா
சரி சரிங்க
அப்டே போது என்ன பண்றது
ம் பரவால்ல நீ எல்லாமே பாத் க்கீங்க டெல்லி சைட் எல்லா போனது போய்ருகீங்களா
புரில
டெல்லி டெல்லி சைட்ல அந்த தாஜ்மஹால்லா பாத்துருக்கீங்க ளா
ஆஹா டெல்லி தாண்டி தா போனூ ஆனா அங்க தாஜ்மஹால் போறக்கெல்லா டைம் இல்ல நம்ம போறதே லோடு் எடுத்துட்டு இல்லன்னா கஸ்டமரு கூப்புட்டு அதனால எல்லா டிரைவரு டிரைவர்ஸோட வ லைஃபே வந்து எல்லா எடத்துக்கு க எல்லாத்தையு கூப்ட்டு போவோ ஆனா நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது
ஆ ஓகே ஓகே தெரியு தெரியு நாங்களு அந்த மாரிதா கூட்ன்னு போவ போவோ ஆனா நாங்களா போவோ அவங்க வரமாட்டாங்க இல்ல நாங்க இங்கயே இருக்கோ வண்டியிலே இருந்துர்றோ ஏன்னா அவுங்களுக்கு அப்ப தா தூங்கறத்துக்கு டைம் கெடைக்கு ரெஸ்ட் எடுக்கனு
ம்
ம் நைட்டு எல்லா வண்டி ஒட்றாங்க கொஞ்ச நேரோ பகல்ல தூங்குவாங்க
ஆ
ம்
அப்டியே போவோ அனா மை டேவ விட நைட் டிராவல் நல்லாருக்கு
நைட் டிராவல் நல்லார்க்கா
ஆமா நைட் டிராவல் தா எனக்கு புடிக்கு எனக்குன்னு இல்ல எல்லா டிரைவர்ஸ்க்கு நைட் டிராவல் தா புடிக்கு
ஏ அந்த மாதிரி
மேபி வெயில் இருக்காது டிராஃபிக் இருக்காது
ஆமா ஓகே ஓகே
ஆ நைட்ல கொஞ்சோ கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸ்சா இருக்கு நைட்டு வண்டி ஓட்றது ஆஹா அத ஸ்டேரிங்க புடிச்சம்னா தூக்கன்றது எங்க போதுனே தெரியாது
அப்டிங்களா எங்களுக்குலா பயமா இருக்கு எங்களுக்குலா தூக்கோ வராதா நம்பலா தூங்குவோமே
ரெண்ட் நாள் மூணு நாள் தூங்காம கண்டினியூஸா வண்டி ஓட்டிர் கோ அப்டின்னா தூக்கோ வரு
ஆம்
இப்ப வர நேரத்துல நிண்டு மூஞ்சு கீஞ்ச கழுவிட்டு இல்லன்னா ஒரு பாட்ட போட்டு கேட்டுட்டு அப்டியே சும்மா பைத்தியம் மாதிரி ஆஹா எங்களுக்கு அப்படி இல்ல பாட்டு போட்டாதா தூக்கமே போவு
இல்ல நாங்கலா போம் போது ட்ரிப்பு போம்போது இந்த மாரிதா
அதுதாங்க அதுதாங்க ஒரு அ ஆமா அதுதா ஒரு மிராக்கள் பாருங்க எல்லா வண்டிலியு சோக பாட்டு போட்டு நைட்டு வண்டி ஓட்ற டிரைவரு முழிச்சிருக்கான் அதே பாட்டு கேட்டு பேசஞ்சர் தூங்குவாங்க அப்போ ஒரே பாட்டு பேசஞ்சர ஆமா ஒ ஒரே பாட்டு தா டிரை வரு முழிக்க வைக்குது பேசஞ்சர தூங்க வைக்குது எப்டி அதா ஆமா
இல்ல நாங்க யோசிப்போ நாங்க யோசிப்போ கொஞ்ச போனா தூக்கோ வந்துருமே இந்த பாட்டு எல்லா கேட்டா ஏன்னா அதுல வரலே அந்த மாரிதா வரு இரவில் தூங்க இனிமையான பாடல்கள் அது போட்டா நாங்கலா தூங்குவோ ஓ நீங்களு போட நீங்களு தூங்கிடுவாங்களா அப்டின்னு நாங்க சொல்லிடுவோ கூட டிரைவரு உங்களுக்கு தூக்க வந்தா தூங்கிடுங்க நாங்க என்னன்னா ஓரமா நிக்க வைக்
அது வந்து அது வந்து அக்கற அக்கற ஒரு பக்க இருக்கு பயம்
ஃபேமிலியா போறோல பயந்தான எல்லா உயிரு உயிர் தானே சின்ன உயிருன்னா பெரிய உயிருன்னா
அப்படியே அப்படி இல்ல ஆனா உங்குளுக்கு உங்க உயிர் மேல எவ்ளோ அக்கற இருக்கோ அத விட ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து